எப்டி சிஸ்டர் இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே
வீட்ல நானு வெங்காயோ உரிச்சிட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா சமச்சிட்டு சாப்ட்டு கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்து போய் நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு போய் பாக்கணு
பாருடா அதுக்குள்ளயே சாப்ட்டே முடிச்சிட்டீங்களா
அப்டி யோசிக் கூடாது சிஸ்டர் கால்ல சாப்புல்ல கொஞ்ச சீக்கிரமா பசி எடுத்து ருச்சு அதனால ஆஃப்டர்நூன் சாப்டுட்ட
ஓ அப்டிங்ளா செரி செரி நாங்க இப்பதா சமையல் ரெடி பண்ணி ட்ருக்கோ வாங்க எங்க வீட்க் சாப்பட வாங்க உங்க சாப்பாட்லா செரிசதுக்கப்புறோ
எப்ப சாப்பட வருவீங்க
இப்போனா எப்டி சொல்றது காலையிலே கொழந்தைக்கு வந்து சாப்பாடு பண்ணி குடுத்தாச்சு இந்த பொரியல் மட்டு பண்ணலையா அதனால வெங் காய உரிச்சிட்டு உங்கள்ட்ட பேசிட்ருக்க உங்களுக்கு கால் பண்ணி வேற ரொம்ப நாள் ஆச்சுல்ல
ஆமா சிஸ்டர் நானு உங்களுக் கால் பண்ணுன் நெனச்சிட்டே இருந்தனா இங்க ஒர்க்குனால கொஞ்ச யாயே ஆ வேற என்ன சிஸ்டர் நீங்களு ஃபேமலி பிஸி நானு ஃபேமிலி பிஸி என்ன பண்றது ஒரு ஃபேமிலில பிஸியா வேல செஞ்சுட்ருக்கோல
ஃபேமிலியே பிஸியா வேல செய்றோ இது யார் பாய்ஸ்லா சொல்லுவாங்க நாங்க வெளில பிஸி
வெளிய வேல பிஸியா இருக்கு ஆமா சிஸ் ஃபேமிலியு பிஸி வேற என்ன சிஸ்டர் நம்ம ஒண்ணு நெனைப்போ அது ஒண்ணு நடக்கு சமைக்கிறது மொத கூட ஏ எல்லாருக்குள்ள என்ன நீ சமைக்க தானே போறண்ணுவாங்க ஆனா அத சமைக்கிறத வந்து ரிப்பீட்டடா இருக்க கூடாது அதுக்கேத்த மாரி வந்து இதுவா இருக்க கூடாது அ டேஸ்டா இருக்கணு அது வந்து ஸ்பைசியாவு இருக்கணு அவுங்ளுக் புடிச்ச மாதி இருக்கணு அதே நேரத்துல அதுவே வந்து ரிட்டனா ரிப்பீட்டடா வரவு கூடாது
போது போது போது என்ன லிஸ்ட்டு பெருசா போயிட்ருக்கே
ஐயோ அது லிஸ்ட்டு ஐயோ லிஸ்ட்டு அப்டிதா நா சீரியஸா டிஃபன் செய்யும் போது ப யோசிப்பே இந்த மாதி என்னடா சமைக்கிறது என்னடா வந்து நம்மோ இப்ப எது பண் இட்லினா இதுதா இட்லி பண்ண இட்லினா நேத்துதா பண்ண தோசனா ஐயோ நேத்துதான இட்லி பண்ண இன்னிக்கு தோச பன்றதா உப்மானா இறங்காது பொங்கல்லா வந்து நைட்ல பண்ணாதா நல்லா இருக்கு பகல்ல வந்து இது பண்ண மாட்டாங்க அப்டின்ட்டு மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி
அதேதா சேம் ப்ராப்ளம் ஒய் பிளட்டு சேம் பிளட்ங்கிற மாதிரி
ஆமா எனக்கு என்னன்னா யாராவது சொல்லிட்டீங்களா ஆ ஓகேங்க நா பண்ணி குடுக்கறன் அது சொல்லவு மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்
சொல்லவு மாட்டாங்க ஒ இஷ்டத்துக்கு பண்ணே அப்டின் சொல்லுவாங்க நம்ம இஷ்டத்துக்கு பண்ண என்ன இது இப்பதா நா செஞ்சு குடுத்தே எதுக்
ஆ நம்ம என்ன யோசிப்போ அன்னைக் ஒர்குக் க்கு சிம்பிளா ஏதாவது பண்ணா நல்லா இருக்கு அப்டின் நம்ம யோசிப்போ ஆனா அப்டியே ஆப்போசிட் டா நடக்கு ஐயோ
அப்போ மூஞ்சு மொகத்தையு ஒரு காமி காமிப்பாங்க பாருங்க அம் அங்க நம்ம கஷ்ட கிச்சன்ல கஷ்ட பட்டதெல்லா செத்துரு
ஆப் அ ரியலா அப்டிதா இருக்கு சிஸ்டர் எனக்கு நானு கஷ்டப்பட்டு இல்ல வேர்த்து விறுவிறுக்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏன்னா நம்ம புள்ளைங்களையு சமாளிச்சு வீட்ல இருக்கறவுங்களுக்கு பார்த்து இப்டி பண்ணி செய்வோ இல்லையா அப்டி இருக்கும் போது சடன் னா வந்து இதுதானா அப்டின்னும் போது அட பாவிகளா இ இதுவே எங்களுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு உங்களுக்கு இதுதானான்ற மாரி இருக்கா அப்டின்ற மாரி எனக்கு ஃபீல் வரு அய்யோ இதுல ரசோ வெச்சுட்டே அப்டின்னா முடிஞ்சுது சோலி அதுய காலியு ஆவாதா அடுத்த நாள் வரைக்கும் வருமா அதுக்கு ஏதாது நம்ப நான்வெஜ் ஐட்டம் பக்கத்ல செஞ்சு வச்சாதா அது காலியாகும்
அப்படி வேற இருக்குதுங்ளா
ஆமா எங்க வீட்ல அப்டி ஒண்ணு இருக்கு இப்ப ரசோ இன்னிக்கு நா வெச்சு சும்மா தொவையலு பருப்பு கடைல அப்டி வெஜிடேரியன் பண்ணிட்டே அப்டின்னா அன்னிக்கு அந்த ரசங் காலியே ஆவாது
காலியே ஆகாது அத திரும்பி கூட பாக் மாட்டாங்க யாருமே
அது காலியே ஆவாது இதுவே நம்ம வந்து சிக்கன் க்ரேவி மாரி இல்ல வந்து பெப் ப்பர்ச் சிக்கன் மாரி ஏறா தொக்கு மாரி மீன் மாரி வறுத்து வெச்சோன்னா காலியாவு அப்ப காலியாவு
நீங்கன்னா உங்க வீட்க்ல்லா வந்தேன்னா அந்த ஒரு சட்டி என்னா ரெண்டு சட்டியே ஆக்கி வெக்க சொல்லுவே
தாராளமா வாங்க சிஸ்டர் கண்டிப்பா நாங்க செஞ்சு வெக்கிறே நீங்க வந்து கண்டிப்பா சாப்ட்டு போனோ ஆனா வந்து டேஸ்ட்டு உங்க அளவுக்கு வருமால்லா எனக்கு தெரியாது
என்னோட சுமாரா சம்ப்பிங்க நானே இப்போ ஒரு எப்டி சொல்றது ஒரு எட் டு மாசமாதா சமயல் பண்ணவே கத்
சிஸ்டர் இப்பதா வந்து எப்டி சொல்றது இந்த இந்த லெவல்லந்து ஜூனியர் லெவல்லந்து லைட் டா வந்து ப்ரோ லெவல் போய்ட்ருக்கே ஆனா சடனா ஒரு டைம் சொதப்பவு செய்ற சாம்பாரே ஒரு டைம் சொதப்பி போய்டுது ரெகுலரா பண்றதே
அப்ப மாமியார்ட்டந்து ஒரு திட்டு கெடைக்கும் இந்த சாம்பார் கூட ஒனக்கு வந்து வெக்க தெரியாதாமா
ஐயோ அவுங்க திட்ட மாட்டாங்க ஒரு லுக் கீழந்து மேல ஒரு லுக் உடுவாங்க இவளுக்கு ஒரு சாம்பார் கூட வெக் கத் தெர்ல அப்டின்ட்டு
ம் ஆமா அதே தா சொல்லுவாங்க
அதுவு என்கிட்ட சொல்ல மாட்டாங்க என்கிட்ட சொன்னா வந்து நா திருப்பி எதாது பேசிருவன் டு அவுங்குளுக்கு வந்து என்ன பண்ணிருவாங்க நா இல்லாத டைம்ல அக்கம் பக்கத்ல அப்டி எதாது ஒர் இப்ப போறாளே என்னத்த செய்றா ஒன்னு செய்ய மாட்டங்கறா ஆனா அன்னிக் ஃபுல்லா நா அன்னிக்கில்ல எப் எப்போதுமே நாந்தா வேலை செஞ்சுட்ருப்பே அதல்லா அவுங்க வந்து கேர் கூட பண்ண மாட்டாங்க
உம் அப்றோ கொழந்திங்கல்லா ஸ்கூல்லந்து வன்ட்டாங்ளா
இல்ல சிஸ்டர் அவுங்குளுக்கு இதோ ஒரு ஹாஃப்னவர்ல போய் கூப்ட போனோ கூப்ட்டுட்டு வரமோதே ஸ்நாக்ஸுக்கு வேற யோசிக்குணு ஐயோ என்னால முடில
ஸ்நாக்ஸுக்கு நா கடைல வாங்கி குட்த்துருவே எனக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு மண்டய பிச்சி கிறதுதா முடியாது இந்த டின்னருக்கு லன்ச்சுக்கு அதுக்கே மண்டய போட்டு கொழம்பிக்கிறதே நமக்கு தலயெல்லா வலி கிது ஸ்நாக்ஸ் எல்லா கடைல தா நாலா
ஐயயோ இங்க அப்டி இல்ல ஸ்நாக்ஸ் வந்து கடைல வாங்கி குடுத்தா ஸ்கூல்ல திட்றாங்க அதனால கடையில வாங்கி கொடுக்க கூடாது ஏனா வந்து நம்ம வீட்ல இருக்கமோது வாங்கி குடுக்குறோ இல்லயா
ம் இப்போ அந்த இதெல்லா வந்துருக்குல வீட்லயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லா செஞ்சு குடு க்ற மாதிரி ஆன்லைன்ல வந்துருக்குல்ல
என்னது சிஸ்டர்
வீட்லயே செஞ்சு குடுக்குற மாதுரி வீட்லயே செஞ்சு தருவாங்க நம்ம அவங்க ஆன்லைன் ஆன்லைன்ல நம்ம
ஆட்ரு மட்டு நம்ம பண்ணுவோ அதுதானே நீங்க சொல்றீங்க
ஆமா அதேதா அதேதா
அய்யோ அதுவு ப ஆலா
ம் அது பண்ணி கொடுங்க அதுவு நம்ம கைப்பட செய்யற மாதிரி வராதுதா ச் உங்களால முடிஞ்சா அந்த மாதிரி பண்ணுங்க இல்லலன்னா வந்து ஆர்டரு போட்டு வாங்க கொடுங்க
நா என்ன பண்ணிருவே பேசாம பழத்த வாங்கி வச்சிருது மெயினா ஏன்னா
ஆஹ்
அதாவது கம்ப்ளைண்ட் ஆகுது ஸ்கூல்ல ச் நீங்க உங்க ஒரு புள்ளைக்கு நீங்க வாங்கி தரீங்க அத பாத்து மத்த பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க அவங்க வந்து எங்க கிட்ட வந்து இந்தமாரி எங்களுக்கெல்லா பழக்கோ கெடையாது நீ ஏ வந்து ஸ்கூல அலோ பண்றீங்கு டீச்சர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க பண்றங்க அப்டின்னு சொல்லி ஒரு இஷயூ கெளம்பிடுச்சு
அதா அது எப்டி சிஸ்டர் முடியு இப்ப அன்ஹெல்தியாவு குடுக்க கூடாதுங்கறாங்க ஃப்ரூட்சு குடுக்க கூடாதுங்கறாங்க பின்ன என்னதா குடுக்க முடியு அதுவு ஒவ்வொருத்தவங்களோடது ஒவ்வொருத்தவங்க வாங்கி குடுக் குடுக்குறாங்க அப்டிண்ட்டு அவங்க சொல்லலால நம்மள்ட வந்து அத பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்லி டு
நீங்க ஃரூட்ஸ் கொடுக்கலா ஆனா வந்து ஆப் ஆப்பள் எல்லா வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடு இல்லையா
ஆமா ஆமா
அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேண்டா அப்டின்ற மாரி சொல்றாங்க
ஆப்பிள்ள விட்டுருங்க ஆப்பிள்லு ஆப்பிள் தவற வே எண்ணமெல்லா இருக்குது ஜ நெறைய இருக்குது டிராகன் ஃப்ரூட்டு
ஆமா அப்றோம் வந்து
கூடாது மாம்பழம் கொடுத்தா அதுல வந்து பஃபங்கல்ஸ் வந்துரு டிராகன் ஃப்ரூட் குடுக்கலா கொய்யாப்பழ கொடுக்கலா சப்போட்டா குடுக்கலா எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு சிஸ்டர்
மனானா இல்லன்னா வந்து மாதுள பழம் இந்த மாரி ஐட்டம்ஸ் கொடுக்கலா செரி இதுவே குடுத்தாம இன்னைக்கு இதுவே வா ஏய் என்னடா அவங்க பிரச்சன அப்டின்ற மாரி சாப்பாடு யோசிக்கிறது பத்தாதுண்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்த வேற யோசிக்கணு
ஐயோ நாலா ஸ்நாக்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியா வாங்கி வச்சுக்குவே ஒரு நாள்
இல் நா எல்லா எல்லா எங்க ஸ்கூல் படிக்கிற காலத்த யோசிச்சு பாப்பே நம்மளா என்னடா பண்ணோ அந்த டைம்
ம் நமக்குல்லா ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க
அனுப்பி விட்டுருவாங்களா வீட்டுக்கு வந்தது என்ன செய்வாங்க
வீட்டுல வந்த சோத்த சோர தின்னுங்க இல்லன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு அவ்ளோதா அப்டிங்கிற மாரி அம்மாங்கெல்லா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு எல்லா பேக்கேட் மணி எனக்கெல்லா இப்போ பேக்கெட் பண்ணி டூ ருபீஸ் அப்பெல்லா
எனக்கு பேக்கெட் மணி கொடுக்க ஆரம்பிச்சதே சிக்ஸ்தல தா
அது செரிதா
சிக்ஸ்த் வரைக்குலா அது ஸ்நாக்ஸ்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது ச் நீங்க வந்து ஸ் லன்சு குடுக்கு தண்ணிஸ் ஸ்நாக்ஸ்ன்னா போய் தண்ணி குடிக்குணு அவ்ளோதா ஏதாது ஒரு பிஸ்கெட் பிஸ்கெட் குடுப்பாங்க அப்பா ஆனா பிஸ்கெட்டு அந்த மாரி குடுப்பாங்க அவ்ளேதா
எனக்கு இந்த ஸ்நாக்ஸ்ன்னா இன்டர்வல் விடுவாங்கல அந்த பிரேக்ல வந்து வெளியில றெறைய விப்பாங்க கட போட்டு விப்பாங்க தர்பூசணி அப்பல்லா ஒரு வாய்கே தர்பூஸ்ணி பெரிய பீஸா குடுப்பாங்க தர்பூஸ்ணி குடுக் பாங்க நா இந்த இப்போ சீசன் நாவல் பழம் இருக்
ஆ நாகற்பழோ கரெக்ட்டு
அந்த நாவல்பழோ குடுப்பாங்க அப்ரோ மாம்பலோ குடுப்பாங்க அச்சோ ம் நெல்லிக்காய் இன்னும்மே அது நாக்குல விட்டு போகவே போகாது போல யோசிச்சு பாக்கும் போது
அது நா இப்ப நீங்க நா நீங்க மாங்கானொனே எனக்கு நெல்லிக்கா ஞாபகோ வந்துருச்சு அது ஊற வச்சு நெல்லிக் சூப்பரா இருக்கு ஐயயோ அதெல்லா ஸ்கூல் டைம்ல இன்னைக்கு மொக்க பீரியட் ன்னாங்களா அது ஏதோ ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயாது குடுங்க ஆயமா அப்டின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு உள்ள போய் உக்காந்துட்டு வாயிலே ஏன்னா வந்து நம்ம கடிச்சி சாப்ட வேண்டா ஊற வச்சுட்டே இருந்தா போது தூக்கோ வரமா மிஸ்சு கிளாசு நடக் கவனிக்கிறமோ இல்லியோ தூக்கோ வராம இருக்கணுன்றதுக்காலா அந்த சேஷ்ட பண்ணிருக்கு
அ ஆமா தூக்கோ நம்ம பெஞ்சுல போய் உக்காந்தாலே
பசங்களுக்கு இது பண்ண வேண்டியதா இருக்கு
நாலா செல டைம்ல தூங்கியே இருக்கே
ஐயோ அதெல்லா வந்து மாட்டிப்போ செரிங்க சிஸ்டர் நீங்க ஃப்ரீயாட்டு கால் பண்ணுங்க நானு உங்களுக்கு கால் பண்றே அப்றோ
ஆ இரிங்க இரிங்க போலா இங்யு ஓகே டாடா பாய் பாய்
பாய் சிஷ்டர்